வணக்கம் தோழி என்ன பண்றீங்க நல்லா இருக்கே தோழி நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கேங்க தோழி சாப்ட்டீங்களா தோழி
ஆ சாப்ட்டே நீங்க சாப்
ஆ சாப்ட்டேங்க தோழி என்னங்க தோழி சாப்ட்டீங்க நா பான் டீங்க அப்டின்னா சாப்பாடு வெண்டங்கா கொழம்பு சாப்ட்டேங்க தோழி அப்றோ ரசோ சாப்டேங்க தோழி நீங்கங்க தோழி
ப்பு ரசோ வந்து கருண கெழங்கு பொரியல் வச்சிருந்தாங்க
செரி செரி செரி செரிங்க தோழி நானு சும்மாதாங்க தோழி இருக்கே
செரி செரி நானு சும்மாதா இருக் பண்ட்ருக்கே தோழி
சரிங்க தோழி அ உங்ளுக்கு சமைக்கிறதுனா ரொம்ப புடிக்குமாங் தோழி
ம் புடிக்கு இன்ட்ரெஸ்ட்டா பண்னோனா நல்லா பண்ணுவ சில நேரத்துல எதுமே பண்ண மாட்ட நீங்க என்னல்லா சமைப்பீங்களா
க்கு சமைக்கிறது பாத்தீங்க அப்டின்னா நாங்க சைவோ மட்டுந்தாங் தோழி சமைப்ப அசைவையு சமைக்கத் தெரியாதுங் தோழி ஆனா சாப்ட சொன்னீங்கன்னா நல்லா சாப்புடுவேங் தோழி
சைவத்துல என்னென்ன சமைப்பீங்க
சைவத்துல பாத்தீங்கன்னா சாம்பார் ரசம் சாப்பாடு பொரியல் ஆ எல்லாமே பண்ணுவீங்க தோழி
சேரி யார் யார் சாப்புடுரதெல்லா சாப்புடுவாங்க நா வன்ட்டு அசைவோ வன்ட்டு சிக்கன்லா செய்வ
சேரிங் தோழி
அப்புறோ அசைவோ ச்சி அசைவத்துல சிக்கன்லா செய்வ சைவத்துல கொஞ்சோ கொஞ்சோ எல்லா தெரியு சாம்பாரு ரசோ பருப்பு தக்காளி கொழம்பு தோச சட்னி இதெல்லாஸ்
உங்களுக்கு பிடித்த உணவுங் தோழி
பிரியாணினா புடிக்கு உங்களுக்கு என்ன புடிக்கு
எனக்கு பாத்தீங்க அப்டின்னா இந்த புலிசாதம் லெமன் சாதம் இதெல்லா எனக்கு புடிக்கு தோழி சா சாம்பார் சாதம் இதெல்லாம் புடிக் தோ தோழி
சேரி சேரிங் தோழி நமக்கு எப்பவுமே நான்வெ அசைவ சமயல்தா புடிக் இப்போ சமையல்
சேரிங் தோழி சேரிங் தோழி அ கடந்த காலத்துல சுத் சுற்றுலா பயணம் எங்கயாவது சென்று வந்தீங்களா தோழி
ஆ போன ஊட்டி போன தோழி நீங்க எங்கயாவது போனீங்களா
நானு பாத்தீங்கன்னா கோயில் தாங் தோழி அதிகமா நா போவே கோயிலுக்கு போனது பாத்தீங்க அப்டின்னா இங்க ஸ்ரீ ரங்கம் சமயபுரம் திருவணாக்காவல் இதெல்லா போய் பாத்து ணங்க தோழி
சேரி சேரி நல்லா தரிசனமா
ஆமாங் தோழி நல்லா தரிசனங்க தோழி ஆ புத்தாண்டு அன்னிக்கு தா தோழி போயிட்டு வந்தே ஊட்டி எப்டிங் தோழி இருந்தது உங்களுக்கு
ஊட்டி நாங்க டூ டேஸ் வந்து ரெண்டு நாள் வந்து போனோ ஃபஸ்ட்டு நாள் வந்து சரியான மழ அதா நல்லா இருந்துச்சு
சேரி சேரிங் தோழி பார்க்ல்லா சுத்தி பாத்தீங்களா தோழி ஆ பொட்டானிக்கல் பூந்தோட்டம் இருக்கும் அப்பற கர்நாட்டகா பூந்தோட்டம் இருக்கும் போ அப்புற படகு
அதழத்தெல்லா போலா அதுக்க டைம் பத்தல தோழி அதுக்கப்புற வந்து ஒரு காடு போனோ மர மரமா இருஞ்ச்சு கீழே வந்து நீர்வீழ்ச்சி இருந்தது அங்கதா போய்ட்டு டைம் ஸ்பெண் பண்
இயற்கை ரொம்ப அழகானது இல்லைங் தோழி அங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா பத் ச்சை பசல்ன்னு பாக்கவே நிம் மன நிம்மதியா இருக்கும் தோழி
ஆமா சரி போற போகும்போதே போகும்போதே நல்லா பச்ச பசல்ன்னு காடு காடா அந்த மழை விழப் போர அது நல்லா இருந்துச்சு
சேரி சேரிங் தோழி
வென்னு சொடா நண்பர்களோட போகும்போது நல்லா இருக்கு இன்னும் தோழி
அப்புறம் பாத்தீங்கன்னா அங்க க நெறையா தொழிற்சாலை எல்லா இருக்குங் தோழி அ அப்புறம் தேயிலை தோட்டம் தேயிலை தொழில் ச்சாலை அப்புறம் பாத்தீங்க அப்டின்னா இனிப்பு தின் பண் டம் உருவாக்கும் இடம் இதெல்லாம்னா நெறைய இருந்ததுங் தோழி
ஆமா நானும் போன அ போயி எப்டியெல்லா தயாரிக்கிறாங்க என்னென்ன இது என்னென்னப் பண்றாங்க எவ்ளோ பேர் லோ வேல செய்றாங்க எல்லாமே பாத்த அதுக்கு கீழயே வன்ட்டு அவங்களே தயாரிச்சு அவ் அவுங்களே விப் ட்டு இருந்தாங்க அங்கேயே போய் வாங்குன அ
சேரிங் தோழி தேயிலை எல்லாம் பாத்தீங்கன்னா ரேட் ட்டு கம்மியா இருக்குங் தோழி
ஆம் புரியு அதா அப்டினே எனக்கு தெரியில
சாக்குலே இது திண்பண்டம்லா அதிகமா இருக்குங் தோழி ரேட் அதிகமா இருக்கு ஆ இது பாத்தீங்கன்னாத் தேயிலை பாத்தீங் தேயிலை தூள் பாத்தீங்க அப்டின்னா ரேட்டு கம்மியா இருக்குங் தோழி
சேரிங் சேரிங் தோழி போனோ வாங்குன தேயிலை வந்து தூள் வந்து ஒரு பாக்கெட் ஒரு இது வாங்குன
சேரி சேரிங் தோழி அதுலயே வித்தியாச வித்தியாசமா இருக்குங் தோழ் ழி நா நெறையா வெரைட்டி வெரைட்டியா அதுல பாத்தீங்கன்னா சாக்லேட் தேயிலை தூளு அப்புறம் மசாலா தேயிலை தூளு வித்தியாச வித்தியாசமா இருக்குங் தோழி அதெல்லா எப்டி உருவாக்குறாங்கன்தா தெரில் தெரில
ம் நானும் பாத்த தோழி அதுல வந்துட்டு நாங்க ஏலக்காய் தேனு அது இப்போ வாங்கிட்டு
ஆ அருமையாக இருக்குங் தோழி அது
ஆமாங் தோழி அதுக்கப்புறோ இனிப்பு தின் பண்டம்லா வாங்குனோ
செரி செரிங் தொழி
ம்
அப்புறோ வேற எங்கிங் தோழி அங்க போனீங்க அங்கப் பாத்தீங்கன்னா இது பையில்லா நல்லா இருக்குங் தோழி நல்லா மொத் ம்மா ஆமாங் தோழி பேகு நார்மல் அந்த கல்லூரி மாணவிகள்லா கொண்டுப் போவாங்களே தோழி இந்த பேக்லா கொஞ்ச நல்லா இருக்குங் தோழி அப்புறம் பாத்தீங்கன்னா சொட்றெல்லா நல்லா இருக் போங் தோழி
ம் நானு வாங்கணங் தோழி அங்க நாங்க ஃபஸ்ட்டு நாள் போணோ மொதல் நாள் போகும்போது சரியான குளிரா இருந்தது அதனால குளிர் தாங்க முடியாம நாங்க வாங்கனோ அங்க இருந்து அலோ அ அலோ அலோ அலோ